ப்ரோ
ஆ ப்ரோ கேக்குதா பரோ வணக்கம் வணக்கம் தோழரே
சரி எப்டி இருக்கீங்க தோழர் நல்லா இருக்கறீங்களா
ஆ வற தோளரே
சரிங்க தோளர் நல்லா இருக்கறே தோழர் வீட்டு ட்ல எல்லா நலமா
ம் வீட்ல எனக்கு யாரு இல்ல ப்ரோ
ஓ எ ஓ எ ப்ரோ ப்ரோ நீங்க ஏதாவது உ பெட்டுக்கிட்டு வளகுறீங்களா ப்ரோ
ப்ரோ பெட்டெல்லா எதுவு இல்ல ப்ரோ நம்மளுக்கு நம்மள வளக்றத்துக்கே ஆள் இல்ல ப்ரோ
புரியுது புரியுது ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க இருக்கிற ஒரு வாழ்க்க ஜாலியா இருந்து
கரெக்டு தா ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தா ப்ரோ நம்மள வளக்கறதுக்கே ஆள் இல்ல பெட்டல்லா பெட்டல்லா போனா வீட்டுக்கார் வீட்டு ஓனர் திட்டுவாங்க ப்ரோ
புரியுது புரியது ரெண்ட்டு ரெண்ட்டுக்கு இருக்குறீங்களா
ஆமா ப்ரோ நம்ம இருக்கிறதுக்கே கத்துறாஅவ நாய் கீயல்லா வளத்தனா ப்ரோ காலி பண்றா அப்படின்னுவா ப்ரோ
என்ன ப்ரோ ஒர்க்க போலியா ப்ரோ இன்னைக்கு மண்டே
ப்ரோ நம்மளது ஒர்க்கெல்லா இல்ல ப்ரோ
புரியுது புரியுது ப்ரோ
நம்மல்து இந்த ஸ்டாக் மார்கெட் ப்ரோ ஸ்டாக் மார்க்கெட் கிரிப்டோரன்சி
ஓகே ஓகே ப்ரோ ட்ரேடர் ட்ரேடரா நீங்க ஓகே ஓகே
ட்ரேடர் ப்ரோ
ஓகே ஓகே
ப்ரோ ஆமா ப்ரோ ஏதோ ஒரு நாள் லீவ் வந்துரும் ப்ரோ ரோ டாலர்ல நான் டாலர்ல இன்வெர்ஸ் பண்றோம் ப்ரோ ஆமா ப்ரோ ஒரே டாலர்ல தான் ப்ரோ ஏன் பண்றது
ட்டு வந்து இயர்ணிங்கும்
ஆமா ப்ரோ ரெண்டுமே டாலர்ல தான் ப்ரோ வந்து ஒரு இன்வெ்ட பண்ணும் ஒரு அஞ்சாயரம் ரூபா போட ச்சு ப்ரோ ச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல எடுபோம் ப்ரோ ஒரு டேன் டாலர்ஸ் செவன் டாலர்ஸ் சிக்ஸ் டாலர்ஸ் அப்பின்னு வந்துரும் ப்ரோ
ஓகே எப்படியோ அது நம்ம ஊர் கரன்சி படி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ப்ரோ
ஆமா ப்ரோ செவன் ஹண்ட்ரட்டு வரும் அதே போதும் ப்ரோ எனக்கு போதம் ப்ரோ மாத்துக்கு மாசத்துக்கு ஒரு ஃபிப்டீன் தவ்ச ண்ட்டு வரும் ப்ரோ அதுலே
ஓகே ஓகே ப்ரோ அத வச்சு ரன் பண்ணிருவீங்க ரொட்டேஷ
ஆமோ ப்ரோ அதுலேயு நெறைய இருக்குது க்குது ப்ரோ பாட் ட்ரேடிங் இருக்குது ஃபியூசர் ட்ரேடிங் இருக்குது பாட் ட்ரேடிங் என்ன நம்ளுக்கு ஒன்னும் பிரச்ச பிரச்சன இல்ல ப்ரோ
ஓகே ப்ரோ அது எப்படி ப்ரோ பாட் ட்ரேடிங்ன்னா
ஒரு பொருள வாங்கி ஒரு பொருளு கம்மியாகும் போது வாங்கி
ஓகே ப்ரோ
ரேட் ஏறுன உடன அது வித்தரலா ப்ரோ அவ்ளோதான் ப்ரோ
சுப்பர் ப்ரோ ஆமா ப்ரோ ஆ ஆ
இந்த மாரி வாங்கி வாங்கி விக்கிறது ப்ரோ அதுக்குன்னு வந்து நெறைய ஏ ஐ எல்லா இருக்குது
நம்ம இந்தியன் குரூப் எல்லா இருக்குது கம்பெனிஸ் அந்த மாரி டாட்டா இது இந்த மாரி எல்லா இருக்குதா இல்ல வெறும் ஃபாரினர்ஸ் மட்
ப்ரோ இது வெறும் கிரிப்டோ கரன்சி ப்ரோ பிட்காயினு எதிரியம் பிப்பே இந்த மாரி காயின்ஸ் ப்ரோ நறைய காயின்ஸ் ஓ அந்த காயின்ஸ் எல்லா எப்டின்னா ப்ரோ உங்களுக்கு வந்து ஒரிஜினலா எங்கியுமே கெடைக்காது
செரி ப்ரோ
எப்டியெல்லா இல்ல ப்ரோ அது வந்து இது வந்து கிரிப்டா கரன்சி எப்டி உருவாச் ச்சுன்னா ஜப்பான்ல ஒருத்தரு இருக்குறாரு ப்ரோ அவுரு வந்து பாத்தாரு ஃபஸ்ட்டு இ இந்தியன் ருபீஸ் அந்த ருபீஸ்ஸு இ இது யு எஸ் டி
ஆமா ஆமா
அது இது ரொம்ப சேஃபா இல்லாம இருக்குதுல்ல ப்ரோ இப்போ வந்து காசு உங்க உங்ககிட்ட இருந்து தானா நீங்க எப்டி போகுதுனே தெரியமாட்டேங்குது அவர் வந்து அப்ப உருவாக்குனார் அவரு ப்ளாக் செயின்னு ஒன்னு உருவாக்குனாரு ப்ரோ
ஓகோ ப்ரோ ப்ரோ இது வந்து ப்ரோ இது எப்டியு இந்த ப்ளாக் மார்க்கெட்ல தான ப்ரோ சேல் பண்றது இதெல்லாமே
அப்டில்லா இல்ல ப்ரோ ப்ளாக் செயினு னா அது வந்து ஒரு இது ப்ரோ அது உங்களுக்கு சொல்றா பாரு ப்ரோ
அதாவது இந்த இது உம்‌ டீப்லைட்ல எதோ சொல்லுவாங்கல டீப்லைட்டு
ஓ அதெல்லா இல்ல ப்ரோ அதெல்லா இல்ல ப்ரோ இது இது வேற இது வந்து க்ரிப்டோ கரன்சி அவரு ஃபர்ஸ்ட் உருவாக்கு போதே சொல்ட்றாரு ப்ளாக் செய்யின்னு
ஓகே ப்ரோ
சென்னையின்ன என்னா இப்ப வந்து நீங்க ஒரு பொருள விக்கிறீங்க
போகீ வந்தா
இப்போ நீங்க ஒரு பொருள விக்கிறீங்கன்னா ஒரு பத்து பேரரு இருக்றா இருக்றாங்க
ஆஹ் ப்ரோ
அந்த பத்து பேரு கிட்ட அப்டியே மாறி மாறி மாறிதா இன்னொருத்தர்கிட்ட விக்க முடியுமே தவர நீங்க டேரக்ட்டா அவுருகிட்ட விக் க முடியாது அப்டியே அந்த ட்ரெயின்ல அப்டியே அந்த சர்க் க்லாய்னேருக்கூ அந்த மணி நீங்க விக்கிறது வாங்குறது அதெல்லா கண்டுபிடிச்சிட்லா நீங்க எப் அது எந்த ஒரு ஸ்கேம்மூ பண்ண முடியாது ஒரூவா கூட அதுல அடிக்க முடியாது நீங்க எதூமே அதுல பண்ண முடியாது ப்ளாக் சென் மார்க்கெட்ல மட்டூ
உணவுச்சங்கிலி மாரி ப்ரோ நீங்க சொல்றது ஆ புரிது புரி
உங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் வாங்குவாரு அவரு கிட்டேந்து ஒருத்தர் வாங்குவாங்க அப்டியே வந்து அது அப்டியே உணவு சங்கிலி மாரி அப்டியே ஒரு ரிபீட் ஆயினேருக்கூ ப்ரோ ப்ரோ அதெல்லா வந்து எத்தினி வருஷ் ஷமாருக்குது ப்ரோ ப்ளாக் செயின்றது வந்து எவ்ளோ பெரிய இது ப்ரோ
இப்ப நடுவுல சே இப்ப நடுவுல வந்து நெய்பர்ஸ் எல்லா இன்வால்வ் ஆய்டுகிறாங்கல்ல ப்ரோ
ப்ரோ அது வந்து யாரு மேன்னோன்டு கெடையாது ப்ரோ ப்ளாக் செயின்ல பொறுத்தவரைக்கூ ரிஜிஸ்டர் ஆனவங்க மட் என்னா ப்ரோ
ஆ இப்ப அவ் இப்ப
நீங்க இங்கேந்து ஒரூபா ஸ்கேம் பண்ட்டாலே அப்டி தெரிஞ்சிடூ ப்ரோ எல்லாருக்கூ
அப்டின்றீங்ளா
பண்ணவே முடியாது ஒரு ஒரூபா கூட ஸ்கேமு பண்ண முடியாது ப்ரோ நீங்க அவ்ளோ சேஃப் ப்ரோ அது ப்ரோ அப்டியல்லால்ல ப்ரோ அது ஒரு தனி பிளாக் சன் ப்ரோ அவ்ளதா ப்ரோ அது வந்து யாரார் இருக்கா யாரார் வாங்கறாங்கன்னு கரெக்டா தெரியூ ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
தேவ் ப்ரோ அது ஆனா வந்து இப்ப பிட்காயின் இதெல்லா சொல்றீங்க பாத்தீங்ளா அதெல்லா வந்து உங்ளுக்கு கையில எல்லா கெடைக்காது அது வந்து சும்மா டிஜிட்டல் தா ஃபுல்லா டி ஜிட்டல் தா ப்ரோ
ஆ ப்ரோ
ப்டினா வந்து கம்ப்யூட்டர்ல கோட் பண்ணோம
எப்டி ப்ரோ இப்போ மார்க்கெட்ல இப்போ எப்டி எவ்ளோ ப்ரோ ப்ரைஸு
ப்ரோ ஒரு பிட்காயின் வந்து இப்ப வந்து சிக்ஸ்டி ஃபோர் கே போது ப்ரோ சிக்ஸ்டி ஃபோர் கே டாலர்ல வந்து நம் இந்திய மதிப்புக்கு அறுவத்தி ரெண்டாயிரோ அறுவத்தி ரெண்டு லட்சோ
ஓகே ஓகே ஓகேங்க
ஆமா ப்ரோ அது வந்து அப்டி இப்டி ஏறினே தா ப்ரோ இரு
அங்க கேளு அதுக்கப்றோ
எங்க ப்ரோ
மார்க்கெட்ல
மார்கெட்ல நம்ம எப்டினா வச்சிக்கலா ப்ரோ
இ டாலர்ல இப்ப டாலரு ஆ இப்போ நம்ம கரன்சி படி சிக்ஸ்டி எயிட் லாக் சம்றீங்களா
ஆமா ப்ரோ நம்ம கரன்சி மதிப்பு படி சிக்ஸ்டி எயிட் லாக்கு நீங்க இந்தியால வந்து நீங்க வந்து இந்த மாரில்லா கிரிப்டோ கரன்சில ஏர்ன் பண்ணீங்கன்னா தேர்ட்டி பெர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் கட்டணும் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
சம்மர் முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் ப்ரோ அந்த மாரி ப்ரோ இப்ப வந்து பிட்கானா எப் டினா பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் தா அது ஒரு கோடு தா ப்ரோ
ஆ ப்ரோ
கார்டயு ஆட் பண்ண முடியாது அந்த கோடயு ஆட் பண்ண முடியாது எல்லா கம்ப்யூட்டர்ல இருந்தே ஒரு ஒரு மாரி மைனிங் மைனிங்னு சொல்லுவாங்க அத வந் து கிரிப்டோ மைனிங்ன்னு சொல்லுவாங்க
ஆம் ப்ரோ
அது வந்ததுல இருந்து தா ப்ரோ அப்டியே இந்த லேப்டாப் ப்ரைஸ் கம்ப்யூட்டர் ப்ரைஸ் இதெல்லா வந்து ரொம்போ ரொம்போ ஓவராயிடுச்சு ப்ரோ ரேமு ஸ்டோரேஜி
ஓஹோ
ரொம்பவு ரேட் ஆ ச்சு ப்ரோ ஏனா வந்து மைனிங் பண்ண எல்லாரு மைனிங்ல எறங்கிட்டாங்க ப்ரோ இது ரொம்ப சரியான ப்ராபிட் ப்ரோ அது மைனிங் பண்றதெல்லா இப்ப மைனிங் பண்ணும்போது நீங்க கோடெல்லா வந்து அந்த கோடு ஆமா ப்ரோ கோடெல்லா உருவாய் அப்படியே ஒரு ஒரு பிட் காயின்னா அப்படி மைண்ட் பண்ணினே வருவானுங்க ப்ரோ
ஒரு நூறு பிட் காயின் வாங்கனா எவ்வளோ ப்ரோ நம்ம
ப்ரோ நூறு பிட் காயின் எல்லா வாங்குனா நீதா ப்ரோ மில்லியனர் ப்ரோ அந்த அளவுக்கு காசு இருக்கு ப்ரோ ஒரு பிட்காய்னே நீங்க அறுவ தொம்பது லட்சம்னா நீங்க ரெண்டு பிட் காயின் வச்சிருந்தாலே கோடிஸ்வரன் ப்ரோ
அதுதா ப்ரோ அது என்னா ப்ரோ ரெண்டு கோடிதா ப்ரோ வரு
ஆமா ப்ரோ நூறு பிட்காயின்லா வெச்சிருந்தா அவ்ளோ தா ப்ரோ நீ
நூறு அது எவ்ள ப்ரோ வரு
இதா ப்ரோ அது கரெட்டா கணக்கு போடனு ப்ரோ அறுவது அறுவது இன்ட் டு நூறுன் போட்டிங்னா வரு ப்ரோ
உங்களுக்கு எத்தினி ப்ரோ இருக்குது ஸ்டாக்ல இப்போ உங்ககிட்ட
ஒரு அன் நம்ம வந்து ஏதோ நம்ப பிட்காயின் எல்லாம் வாங்கி ஸ்டாக் எல்லாம் பண்றது இல்ல ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
சின்ன போகம் ப்ரோ யூ எஸ் டடில காசு போடுவோம் டாலரா டாலரா வச்சுப்பே ஏன்னா டாலர் வந்து அது வந்து ஸ்டேபிள் காயின்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரே ரேட் இருக்கும்
ஓகே ஓகே ப்ரோ நம்ப கரன்சிப்படி அது என்ன ப்ரோ ஹண்ட்ரட் ருபீஸா ப்ரோ
நைன்டி ஃஒபைவ் இல்லன்னா நைன்டி அவ்ள தான் ப்ரோ வரு
ஓகே ஓகே அப்ராக்சிமேட்டா சொல்றீங்கல ம்
எறங்கின்னு நைன்டில இருந்து நைன்டி ஃபைவ் எப்பமே இருக்கும்
ஓகே ஓகே ப்ரோ ஆனா என்ன இருந்தாலும் இந்த ஓமன் இருக்கிற இந்தியாச்சி இந்தியான் சொா ப்எரோ வெளிநாட்டு இருந்து இந்தியன் ருப்பீஸ் விட கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு அதிகமா வருது இந்த ரியல் தான் ப்ரோ
ஆமா ப்ரோ அது வந்து எந்த ஊருன்னா கோய்த்து இருக்குதுல்ல ப்ரோ குவைத் தான் ப்ரோ ஒரு ஒரு டாலர் ஒரு ரியால் வந்து எரநூத்தி அம்பருபா என்ன ப்ரோ
டூ எய்ட்டி ப்ரோ
ஆமா ப்ரோ அது ஏரின்னேருக்
ப்ரோ டூ எய்ட்டி ப்ரோ ஒன் ப்ரோ ஒரு ரியால் ப்ரோ நம்ப நம்ப ஒரு இன்டியன் ருப்பீஸ் கரன்சிக்கு அந்த மாரி ப்ரோ ரொம் ப நானு ஷாக்காய்ட்ட ப்ரோ அடுத்து நெஸ்ட் டார்கெட்டே அதுதா ப்ரோ அங்கதா போலான்
குவைத்தல்லா போய்ட்டோன்னா நல்லா ட்ரைவர் தா ப்ரோ குவைத்தல்லா ஃபுல்லா ட்ரைவர்
அங்கதா ப்ரோ போலான்ட்டு எல்லா ஸ்டெப்பு எத்துனுருக்குறம் ப்ரோ எல்லா போலீஸ் இன்ட்டிகேஷன் எல்லா போயிட்டு அதுதாம்ரோ போயிட்டு எனக்கு ஒண்ணுல்ல ஒரு ஃபாட்டி ரியல் வந்தா போது ப்ரோ மன்த்துலி
ப்ரோ ஃபாட்டி வச்சு என்னா ப்ரோ பண்ண போற தௌசண் ரியால் இந்தா போதும் ப்ரோ தௌசண் ரியால் சம்பாதிக்கிற மாரி போ ப்ரோ அப்பதா ப்ரோ எதுனான்னு செட்லு ஆக முடியு
அததா சொல்லுறே ப்ரோ
ஏம் ப்ரோ
ப போற ப்ரோ நானு கொஞ்ச க்ளைன்ட் ஏஜென்ட் மூலிமா கொஞ்ச விசாரிச்சுட்ருக்ற ப்ரோ
ஆ ப்ரோ நீங்களே கூட தனியா போறதுனா கூட ட்ரை பண்ணலாம் ப்ரோ அது வந் வந்து வெப்சைட்லா இருக்கும் ப்ரோ அவுங்ளுது
இல்ல ப்ரோ அந்தளவுக் கொஞ்ச இது நாலேஜ் இல்ல ப்ரோ அன்எஜுகேட்டடு பீபுள்தா ப்ரோ அவுங்க
ப்ரோ ன்னால போனாலு அப்டிதா ப்ரோ ஏஜெண்ட் வந்து காசு நெறைய புடிங்கிடுவாங்
ப்ரோ ஃபைவ் லேக்ஸ் சார்ஜ் பண்றா ப்ரோ அவ
ஃபைவ் லேக்ஸ் குடுக்றக்து ப்ரோ நீ இந்த இந்த ஊர்லயே பிசினஸ் ஒன்னு போட்ரலா ப்ரோ
ப்ரோ இல்ல ப்ரோ எல்லா காசெல்லா இப்பத்துக்கு த்ரீ லேக்ஸ் ரெடியாக்குது ப்ரோ
சூப்பர் சூப்பர் ப்ரோ அவ்ளதா ப்ரோ அப்பின்னா உங்களுக்கு இந்த மன்த் து யாரயு இது பண்ணாத ப்ரோ நீ பாட்னு கெளம்பிடு ப்ரோ
ப்ரோ அதுதா ப்ரோ இன்னு ஒரு இது ஒரு இன்னு வீடு ஒண்ணு பத்திர எத்து போயிட்டுருக்குற ப்ரோ பேங்க்ல தா ப்ரோ அடமானொ வஷ் ட்டு லோன் வாங்லான்ட்டு ப்ரோ
ப்ரோ ஆம் ப்ரோ எதுனா பண்ணு ப்ரோ நறைய லோன்லா ஏத்துறா ப்ரோ லோனுதா
இல்ல ப்ரோ அங்க போய்ட்டனா இப்ப நீங்க சொன்ன மாரி தொசண் ரியால் டுவன்ட்டி தௌசண் அது மாதிரி வரும் ப்ரோ
ரியால்னா டுவண்ட்டி தௌசண் வராது ப்ரோ
அ ப்ரோ
ப்ரோ டூ லேக் மேல வரும் ப்ரோ
தல்லலா வற உம்
ப்ரோ தௌசண்ரியல் டூ லேக் மேல வரும் ப்ரோ டூ எயிட்டின்றிங்க எப்டி ப்ரோ
ஒரு வ போயியாக தேன்ன சப்ப வந்து நம்மளுக்கு கனம்லா கூ ஒரு பவ் ஹண்ரட் செல்லே போது ப்ரோ ஆமா ப்ரோ அவ்ளவுல்லா படிச்சவன்க்கே அவ்ளோ தருது அதுதா ப்ரோ நம்ம ஒரு த்ரீர்
ப்ரோ நம்மளுக்குதா ப்ரோ அவ்ளோ தருவானுங்க பச்சவனுக்குலா அவ்ளோ நா நம்மளுக்கு அவ்தா ப்ரோ நல்லா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கல்லா போயி்டு ப்ரோ
அதுதா ப்ரோ சரி அதல்லா எல்லாம் செய்யு எல்லா வேலையும்
ஆ ப்ரோ இந்தந்த மாரி எதுல்லனு போயிடு ப்ரோ அவ்ளதான் ப்ரோ பாத்துக்கலா
போ எ போயிட்டு வண்ட்டு
ஓகே ஓகே ப்ரோ ஆனா கிரிப்டோ கரன்சி பத்தி ஏதனா தெரியலனா எ கிட்ட கேலுக ப்ரோ
ஆஹ் அவங்களை மீன் அலையறங்க தெரியலன்னா எனக்கு எது தெரியினாலு உ வேலைக்கிறா நீங்கதா எனக்கு சொல்லாது அத பாத்துக்கலா ப்ரோ சரிக ப்ரோ உ கூட பேசுனாத சந்தோஷம் ப்ரோ ஓகே ப்ரோ